ஆ, கேக்குது ஆ நல்லா இருக் க்கீங்களா
நல்லா இருக்கேம்மா
ஆ, நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு தலைப்ப சொல்லுங்க அத பத்தி நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய கருத்த வந்து நம்ம பகிர்ந்துக்குவோங்மா
காய்கறிய பத்தி பேசலாமா
ஆ, பேசலாங்ம்மா பேசலா நிச்சயமா பேசலா ஆ, காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறையா ஆ, மினரல்ஸு தாதுப்புகளு வைட்டமின்களு அதுல வந்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உணவு வெள்ல வந்து நிச்சயமா அதிகப்படியான காய்கறிகள் சேத்துக்கிறது தா வந்து ஆ உடல்நல ஆரோக்கியத்துக்கு வந்து மிகவு சிறந்தது உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் அத் இதுல சில காய்கள்னுடைய பயன்கள பத்தி நீங்க உங்களுடைய கருத்த பெ தொடர்ந்து பேசுங்க
ஆ, எனக்கு கொத்தவரங்கா பிடிக்கு வெண்டக்கா பிடிக்கு நா எல்லா காயுமே சாப்பிடுவே பாவக்கா புடிக்கு. கத்திரிக்கா பிடிக்கு ஆ இப்போ வந்து ம் கத்திரிக்கா வந்து நமக்கு தைராய்டு இது நல்லது இந்த அ தைராக்சின் சுரக்கறதுக்கு கத்திரிக்கா பெரிய உதவியா இருக்கு அதே மாதிரி பத்திரிக்கா அவரக்க அவரக்கா அ கொத் கொத்தவரங்கா இதெல்லா வந்து வெறு கொத்தவரங் டோ பச்சையாவே மிக்சில அரைச்சு அந்த ஜூஸ் குடிச்சோனா நுரையீரல் தொற்று வராம காப்பாத்தப்பட்றது
உம் உம் அதே மாதிரி கொத்தவரங்கா வந்து குறைஞ்சது ஒர் ஒரு நாலு அல்லது ஐந்து வந்து வெற வயிறத்துல நம்ம குடிச்சுட்டு வரும்போது சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையுங்க மேலூனா அந்த கொத்தவரங்க வந்து ஒரு நேரோ அல்லது ரெண்டு நேரோ பச்சையா அரைச்சு நம்ம வெறும் வயத்துல குடிச்சுட்டு ஆ இது பண்ணும்போது பக்கவாதத்துலனால பாதிக்கப்பட்டவங்கக் உடல் எழுந்து நடக்க கூடிய அளவு வந்து ஆ, நரம்பு மண்டலத்த வந்து அது மிகவு ப அ பலப்படுத் தூங்குறது வந்து மருத்துவ உண்மை அது நெறைய அனுபவ உண் வந்து போட்டிருக்காங்க
ஓகே
அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட் வந்து வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப நல்லது தொடர்ந்து கேரட் வந்து நம்ம தொடர்ந்து உட்கொண்டுட்டே வந்தோம்னா கேரட்ல வந்து நெறைய நார்ச்சத்து நிரம்பி இருக்கு அந்த கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா கண்ல அணிஞ்சிருக்க கண்ணாடிய கூட கழற்ற அளவுக்கு நம்மளுடைய உடம்புல வந்து சத்துக்கள் சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உண்
உம் உம் பேட்ராக் வராம காப்பாத்தோம்
நிச்சயமா நி ச்சயமா அதே மாதிரி காய்கறிகளை தொடர்ந்து நம்மளுடைய கீரை வகைகள் வந்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளது அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையும் முருங்கை கீரையும் வந்து இருக்கதுலயே வந்து து ரொம்ப சிறப்பானது துனு சொல்றாங்க முருங்கை கீரை நம்ம தொடர்ந்து சூப்பு வச்சு குடிச்சே ஒரு மண்டலம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த சோகை மூட்டு முட்டுவலி இதுல இருந்து முற்றிலுமா நம்ம வந்து விடுபடலாம் எல்லா வகையான கீரைகளுமே அஹ் நல்லதுதான் இருந்தாலும் முருங்கை கீரை வந்து கீரைகளின் அரசன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தொடர்ந்து உங்க கருத்து த்துக்குள்ள நீங்க சொல்லுங்கம்மா
ஓகே அதே மாதிரி சிறுகீரை சிறுநீரக பிரச்சனைய வந்து காப்பாத்தும் அடிக்கடி வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் சிறுகீரை சாப்பிடணும் ஆஹ் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில வந்து விட்டமின் இ இருக்கு ஏ இருக்கு அது வந்து நம்ம அ தோல் வியாதி வராம காப்பாத்துறது நல்ல நரம்பு தளர்ச்சி இல்லாம வச்சுக்கிறது நெறைய அ ஹீமோகுளோபின் கிடைக்கிறதுக்கு கூட முருங்கைக்கீரை் பயன்படுறது ஏன்னா அயன்சத்து நெறைய இருக்கு கீர முருங்கக்காய் இதெல்லாம் வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும் அஹ் இந்தந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தியை தூண்டும் எவ்வளவு வயசானவங்களா இருந்தா கூட வல்லாரக்கீரை கொடுக்கும் போது அஹ் ஞாபக சக்தி அவங்களுக்கு தூண்டப்படும் மூளையில
நல்லா தகவல் துங்மா வல்லறைக்கீரைல வந்து நிச்சயமா நிச்சயமா வல்லறைக்கீரை வந்து நம்ம சட்னியா அரைச்சு வச்சு சாப்பிடலாம் நம்ம பருப்பு சட்ட ட்னி எல்லா அரைக்கிற மாதிரி பருப்பு வெங்காயோ இதெல்லா போட்டு வல்லார கீரையும் போட்டு நல்ல வணக்கி சட் சட்னி அரைச்சு சட்னி அரைக்கும் போது அது வித்தியாசமாவும் இருக்கு க்கும் அஹ் துவையலா செய்யும் போ உ அஹ குழந்தைகளும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இர ரெண்டு முறை சேர்த்துக்கிறது வந் ந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அடுத்தபடிய பாத்தோம்னா வாழை தண்டு வந்து நம்ம காய்கறிகள்ல ஒரு முக்கியமான இடம் பிடிக்குது நெறைய பேர் அது வந்து சேத்துக்கிறது இல்ல பட் ட் வாழைத்தண்டு வந்து தொடர்ந்து சேத்தும் போது நி நிச்சயமா வந்து அதுல நெறைய நார்ச்சத்து இருக்கிறனால அது குடல் செரிமான கோளாறு இது எல்லாத்தையுமே வந்து நிச்சயமா அது வந்து செ
கல்லடைப்பல்லா குணப்படுத்து சிறுநீரக கல்ல இருந்தது னா அதெல்லா உடைச்சு கொண்டு வந்துரு நெறையா நல் நல்ல விஷயங்கள் இருக்கு வாழைத்தண்டு வாழை வாழையிலேயே நெறையா இருக்கு வாழக்கா வாழப்பூ வாழைப்
வாழப் பூ வந் து நம்ளோட டைய பெண்களினுடைய கர்ப பைய வந்து நிச்சயமா அது சுத் துப்படி
சுத்தப்படுத்து பலப்படுத்தோ நெறைய பேர்க்கு சொல்வாங்க தெரியுமா கர்ப பை வீக் க்கா இருக்குங்கன்னு வாங்கலியா அவுங்க வந்து அந்த வாழப்பூவ வந்து அ ந கல்ல நல்லா எடுத்து நல்லா நறிக்கி ஒரு டப்பு தண்ணியில வெத வெதப் பான தண்ணியில அத போட்டு இருவது நிமிஷம் கால் வச்சுண்டா கூட பி சி ஓ டி பி சி ஓ எஸ் கூட வந்துருமா
ஓ
சாப்பிடுறத விட கால் வழியா உள்ள போயி் அந்த சத்து போயி அவ்ளோ நன்ம பையக்குமா
ஓ
அது வந்து கால் குளியல்ன்னு சொல்றாங்க அதுக்கு பாத குளியல்றாங்க
ஓ அதுதா அனைத்து வகையான சத்துக்களு நம்மள சு திய இருக்கு நம்ம அத வந்து நல்ல முறையல பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்மளட நம்ம வந்து ஆரோக்கியமா வந்து இருக்க முடியு
உம் உம்
அடுத்தது வந்து பாத்தோம்னா என்ன வகையான மரங்கள் எல்லா நம்ம வீட்டில வெச்சு வளர்க்கலாம்ங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து
பேசலாம் பேசலாம்
நிச்சயமா வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய மருத்துவ செடிகள் வந்து நம்ம சோற்று கற்றாலைன்னு சொல்ல குடிய மப செடி கற்பூரவல்லி இதெல்லாம் வந்து தண்ணி அதிகமா பயன்படாது நிச்சயமா ஒவ்வொரு திருமே தொளசி ஒவ்வொருத்தர் வீட்டுலயுமே நிச்சயமா வச்சி வச்சிருக்க வேண்டிய மருத்துவ செடிகள்
உம்
ஆஹ் அதனால அந்த மாதிரி வேற சில செடிகள் உங் உங்களுக்கு
கரிசலாங்கண்ணி வைக்கலா கரிசலாங்கண்ணி ஏனா அது வந்து ம் உம் லிவருக்கு நல்லது அந்த கீரை
உம் உம் உம் நிச்சயமா ஆஹ் ஸ் சிறியானங்கை பெரியானங்கைன்னு சொல் சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை ஆஹ் அது வந்து கசப்பு தன்மை இருந்தாலு பல் வந்து எப்பேற்பட்ட வழியையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரியவ கை மூலிகை தான் சிரியா நங்கை பெரியானங் கை செடிகள்ல வந்துட்டு சொல்லுவாங்க வாழ மரம் நிச்சயமா வைக்கலாம்
உம்
ஆ சப்போட்டா மரம் அந்த மாதிரி எல்லா வெக்கும்போது நிச்சயமா இயற்கையோடு சேந்து நம்மளு வாழ்வோ
கொய்யா பரோ கொய்யா மரோ வெக்கணு கொய்யா பழ கொய்யா எலைல டீ போட்டு குடிச்சாலே அவ்ளோ நல்லதா டெய்லி ஆறு எல எடுத் து கட் பண்ணி அதுல டீ கொதி க்க வெச்சு சாப்ட்டாலே அவ்ளோ ந நன்மை பயக்குன் போட்ருக்காங்க
ஓ அதுதா அதுதா
உம்
ச்சயமா தொரந்து நம்ம நெறைய செடிகள் மரங்கள் எல்லாம் வளர்த்தோ இயற்கையோட வாழ்ந்தோனா பறவைகளு வந் து நல்லபடியா இருக்கு நமக்கு சுத்தமான ஆக் சிஜன் காத்து வந்து கிடைக்கு இன்னைக்கு அதயெல்லா வெட்டிட்டனால தா இன்னைக்கு வந்து ஆக்சிஜன வந்து வெல குடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கொரோனா வந் து நமக்கு நெறைய பாடங்கள கத்து குடுத்திருக் கு சோ நிச்சயமா நம்ம வந்து ஒ ரு இயற்கையோடு சேந் து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய வந்து நம்முடைய அடுத்த சந்ததிகளு க்கு வந்து கத்து குடு க்கனு நம்மளு கத்துக்கனு ஆ ஆ எதிர்காலத்துல விவசாயத் துறை வந்து நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்த தரு நெறைய இளைய சமுதாயம் நிச்சயமா அந்த விவசாயத்த பத்தி படிச்சாங்கன்னா நாளைக்கு வந் து அவங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து வறட்சிங்கறதே இல்லாம தடுத்துக்கலா இப்ப வரைக்கு அது பத்தின விழிப்புணர்வு கம்மியா தா இருக்கு அத பத்தி உங்க கருத்துக்கள தொடர்ந்து பேசுங்க
ஆமா இது வந்து எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயின்ற மாதிரி வீட்டுல இருக்கற பெரியவங்க வந்து அந்த விவ விவசாயத்தையும் விடாம தன் பிள்ளைங்களுகும் பேர பிள்ளைங்களுக்கும் இவங்களுகெல்லாமோ அத பத்தி எடுத்துரைகணும் ஏன்னா அரிசி ஒரு கிலோ அறநூரூபாய்க்கு போய்டும் வாய் யாருனால வாங்கி சாப்பிட முடியும் இப்பவே அறுவது ரூபா எழுவது ரூபானு விக் க்குது இன்னும் இருக்க இருக்க விவசாயத்துல வந்து மூணு போகம் நாலு போகம்லா போடாம மூணு மாசம் சில ஒன்றட மாசதுல ‌ல்லாம் அரிசி எடு ப்றாங்க இது எடுக்கறதுனால நமக்கு வந்து கெடுதல் தான் காச குடுத்து வியாதி தான் வாங்கிக்றோம்
ம் ம்
தவிர்க்கணுனாக்க இளைய சமுதாயத்துக்கும் இத பத்தி அவங்க எல்லாம் சொல்லி் குடுத்து அ புதுமையிலயும் பழமையு இருக்கணுன்றத அறிவுறுதணும்
நிச்சயமா பள்ளி பாடத்திட்டத்திலயும் விவசாய த்தம்பிய முக்கியத்துவத்த வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வரணும் அப்ப அது பத்தின நேரடி அ அ நடைமுறைக்கு நேரடியாவும் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது செயல்பாடுகள்லா அது மாறும்போது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவசாயி வந்து உருவாக்கும்
நிச்சயமா
ஹங் ஹ வேற குழந்தைகளுக்கு கொடுக்க கூடிய சத்தார்ண ஆகாரங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசு நோ ஆஹ் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாத்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அனைத்து வகையான பழங்கள் காய்கறிகளுடைய வைய வந்து ஊட்டி பழக்கிறணும் இந்த காய் புடிக்காது அந்த காய் புடிக்காது அப்படிங்கறதெல்லாம் இருக்க கூடாது நிச்சயமா நட்ஸ் எல்லாம் தே வந்து நம்ம குடுத்து பழகிகணு குறி அப்ப பாவக்காய் எல்லா வகையான சுவயையும் குழந்தைகளுக்கு வந்து பழக்கிறணு அப்ப அவங்க பெருஸ் தாகும் போது எந்த ஒரு காயுமே வந்து அவங்க வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க
ஆமா
தொரர்ந்து நம்ம இன்னொரு தலைப்புல தொடர்ந்து பேசுவோங்னா நன்றி இன்னைக்கு நெறைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துகிட் துக் நன்றி வணக்கம் நன்றிமா